ம் சொல்லு ஆ கேக்குது கேக்குது
ம் என்ன பண்ற
நா சும்மாதா என்னது சாப்டவு இல்ல ஒண்ணு இல்ல அப்டியே உக்காந்ட்ருக்கே
ஆமா பசிக்வே மாட்டேங்து நேத்தெல்லா கிளைமட் கேவலமா இருந்துச்சு இன்னைக் பாரு நல்லா இருக்கு
ஆனா நேத்து நம் போவும்போ சரியான வெயிலு அதான வெயிலு இல்ல இல்ல காத்து
வெயிலு காத்து எல்லா இப்ப பாரு நல்லா இருக் கு
நம்ம நேரோ
நம்ம நேரோ நாளைக் பாரு கேவலமா இருக்கு
ம் ஏ நாளைக் போவமா
நாளைக்கி எங்க போகலாம்
எங்க போகலா பேசாம எங்க அப்பா காசு குடுத்தாரு அப்டினா போய் துணி எல்லா எடுத்துட்டு வந்ட்டு எல்லா கொஞ்சோ பண்லா
அப்பொ ஒங்க அப்பாட்ட கேட்டுப்பாரு
இவருதா அந்த எக்ஸ்போக்கு போய் பாக்கலா அப்டிங்குறாரே
சொல்லு எக்ஸ்போலல்லா நல்லாவே இருக்காதாமா அது செம்ம கூட்டமா இருக்கு
ம் எடுக்கவு முடியாதுல்ல
கவு முடியாது எடுத்தா பில் போடவு முடியாது நல்லாவு இருக்காதாமா நாங்க பாத்த காலேஜுக்கெல்லா ஒரு தடவ போட்டு போவ மாரி வேணு அ இப்டியெல்லா வேண்டால்ல நல்லதா வேணுல்ல
ம்
ஒ எங்ளுக் எப்டி பாக்றோ நாங்களா பாத்தோ நல்லா இருந்ச்சி அங்கயே எடுக்றோ
ம் ஆ சேரி சொல்லி பாக்கற
ம் சரிப்பா சரிப்பா அப்புற நா நாளைக் போயிட்டே எடுத்துட்டு வர்லாம்
ஆ
ஆ
எவ்ளோ எவ்ளோ கொண்டு வரது
எவ்ளோ உனக்கு ட்ரெஸ் எடுக்கறத பொறுத்து எங்க நம்ம நேத்து போன எடத்துக் போய் எடுக்கறதா இல்ல எப்படி
நேத்து அங்க என்ன ஒண்ணுமே இல்ல எல்லா அப்டி இருக்கு அங்கல்லா வேண்டா
அப்றோம்
வேற நம்ம பாக்லா நம்ம கொஞ்ச பாரு நீ எங்காசி
ஆ சேரி பாக்லா
ம் இருந்தா போய் எடுத்துட்டு வர்லா
ஆ நாளைக் போயிட்டு
ம்
ஆறு மணிக்காச்சு வந்துர்லா நம்ம ஆற்ரைக்கு வந்துர்லா
சேரி ஜீன்லா எங்க இருக்கு ரொம்ப ரேட்டால்ல எடுக்க வேண்டா ஜீன்லா
ஜீன் வந்து கொக்கோலேயே கம்மியா தா இருக்கு
சேரி அப்போ அங்க எடுத்துட்டு இது ஜீன் எடுத்துட்டு போய் டாப் எடுக்கலாம டாப்ல எடுத்து வந்து ஜீன் எடுக்லாமா
டாப்லா எடுதுட்டு வந்து ஜீன் எடுக்லா
ம் ஒரு பிளாக் கலர் மட்டு எடுத்தா போதுன் நெனைக்கிற என்ட ஸ்கை ப்ளூவு டார்க் ப்ளூவு இருக்கு
ஆ
ஒரு பிளாக் மட்டு எடுத்தா போதும்ல
ஆ போது போது நானே எங்க அம்மாட்ட கேட்டு பாக்ணு எனக்கு ஒரு பிளாக் எடுக்கணு ஒரு டார்க் ப்ளூ எடுக்கணு
ம் ஃபர்ஸ்ட் இப்பதிக்கு எடுத்துட்டு பின்ன வேன்ணா வேணா அப்டியே எடுத்துக்லா
ஆமா ஆமா
செர் உனக்கு வந்து துணி எடுக்கற செலவு மிச்சோ
ஆமா ம் என்ன யூனிஃபார்மா போச்சு
எனக்கு சாமி யூனிஃபார்மா இருந்திருக்லா
அது சைட்ல பார்க்கும்போது அப்டி ஒரு தடவ ஓகே மாரிதா இருக்கு ஏன்னா எங்க அத்தா விட்டு பச உனக்காச்சு கேர்ள்ஸ் மட்டு தா எனக் பசங்ளு இருக்கர காலேஜ் தான அப்டி போடக்கூடாது இப்டி போடக்கூடாது அப்டி இப்டின் பாரு
ஆனா இந்த ஃபா இந்த யூனிஃபார்ம்மே எப்டி இருக் கு ஷால் போட்டுக்லாமா
ஓ ஷால் போட்டுக்லா நம்ம நார்மல் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாரிதா கோட்டு டாப்பு பேண்ட்டு
ஓ அந்த மாரி நா நெனச்ச இந்த டி ஷர்ட் பேண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி நெனச்ச இந் நர்ஸ் யூனிபாஃர்ம் மாரி நெனச்ச
ஆ அது வந்துட்டு செகண்ட் இயர்க்கோ தேர்ட் இயர்க்கோவாமா எதுமே இல்ல
சேர் சேரி
எப்டியு யூனிஃபார்ம் தரதுக்கு ஒரு ஒரு மாசலா ஆகுல
ம் ஆமா இது மெடிக்கல் சைடுனாலே கொஞ்சோ லேட்டாதா தொறக்கு அப்டின்தா சொன்னாங்க
ஆமா எல்லாத்துலயு இன்ஜினியரிங்க்குமே அப்புடிதா லேட்டாதா தொறக்குமாமா
ஆட்ச்சுதா சீக்கிரமா தொறந்துருவாங்க
ஆமா
சோ இனி எனக்கு தொறந்துச்சுன்னா இனி நம் வெளியெலா போ முடியாதா இன்ன
ரெண்ட்ரைக்கு வந்துருவில டெய்லி போ முடியாது ஒரு மந்த்து அப்ப ரெண்டு மூணு நாள் விட்டு வாரத்துக்கு ஒரு மூணு தடவ ரெண்ட்ரைக்கு வந்துருவ நா வீட்டுக்கு வரும்போது நாலு அப்டி ஆய்டு
அப்டி என்ன அதுக்குள்ள என்னதா நடத்துவாங்க ரெண்ட்ரைக்கு ரெண்ட்ரைக்கு முடிஞ்சிரு
என்ன கவனிக்கவா போறே நீ சும்மா வேற
என்னதா பண்ண போறனு தெரில சோ
ஜாலியாதா இருக்கு போவோ
ம் ஜாலியா பெசாம் வந்துரியா
என்ன
சும்மா ஃப ஃபஸ்ட்டு டே டுவென்ட்டி நைன்த் இர்க்குல்ல எல்லா பங்க்ஷன் சொல்றாங்க அப்டி உட்டாங்கனா வா ஒன்னு
நானா
விடமாட் விடுவாங்ளா ஐ டி கார்டு வேணுமா என்ன அப்புலா ஐ டி காட்லா இருக்காதுல
அப்டியெல்லா இருக்காது கேட்டுப்பாரு பேரண்ட்ஸு ஃபேமிலியெல்லா அலவ்டா அப்டின் கேட்டுப்பாரு அப்டினா நா வந்துர்ற அக்காங்க நானு நா எங்கம்மாட் சொல்றமா எப்டி இருக்குன்னு அப்டி காலேஜுல போய் பாதுட் வந்துர்றமா
ம்
அப்டி சொல்லிட்டு ம் போய்ட்டு என்ன பண்றது உங்க காலேஜுகுள்ள போ முடியுமா
உள்ள போலானா சும்மா எதுக்கு ஆனா சைன் போட சொல்லுவாங்க எதுக்குன் கேப்பாங்க
அப்புடியா எங்க காலேஜுகுனா ஹாஸ்பிட்டல்ன்னு சொல்லி போயிக்கிலா அது பிரச்சினி இல்ல
இது ஓ
நம்ம உள்ளயே ஹாஸ்பிட்டல் இருக்குல அதுனால
ம் இங்கியு வந்துட்டு இங்க இந்த காலேஜ்ல ஹாஸ்டல் இருக்காமா ஆனா கொஞ்சோ முன்னாடி
இல்ல இங்க இருக்கு ஹாஸ்பிட்டலாம
ஓ சேர் சேர்
ஆ அப்போ இங்க ஒரு நாள் போய்ட்டு பாத்துட்டு வருவோ
ஓ ஃபிரெண்டு் அவளுக்கு எப்ப காலேஜாமா
அவளுக்கூ அக்டோபர் தா
அவள்க்கு அக்டோபரா
ஆமா அக்டோபர்தா இன்ஜினியரிங் லேட்டாதா தொற்க்குதாமா
ம் சேரி சேரி
அது எவுளோ தூரோ அங்க கெடக்குது
எப்டி போய்ட்டு வருவா
இங்க இருந்து நம்ம நேத் சால் எடுக்க போனோம்ல்ல அங்க வரைக்கு இதாமா வண்டியில போய்ப்பா அங்க இருந்து பஸ் வருமாமா
ஓ பே பே
வண்டி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு அப்டியே போயிருவா
ம்ம் அ அப்பற இன்னைக்கு என்ன போலான்ட்டு இருந்தோ சாப்பிட மந்தி
ஆமா போலான்ட்டு இருந்தோ எங்க அம் எங்க அம்மாகிட்ட நா சொல்லவே மறந்துட்டே இப்பதா சொன்ன எங்க அம்மா வன்ட்டு எதுமே சொல்ல
ஆ சொல்லிப்பாரு எங்கம்மா சேறீன்னு சொல்லிச்சு அதனால எங்க அம்மா இப் இன்னைக்கு தக்காளி சோறுதா செஞ்சது
ஆ
சேரி சாப்பளா எங்க அப்பாட்ட சொல்லுச்சே இந்த மாரி கூப்டா ஏ புள்ள கூப்டானப்போ ஆ சேரி போய்ட்டு வா
எங்க அம்மாட்ட கேட்டு பாக்கற நா அம்மாட ஒழுங்காவவே சொல்லல சொல்லி பாக்கற
ம் எங்க அம்மா நாங்க சொன்னோன் சொல்லு நீ போய் சாப்டு வாமா அப்டின்
எவ்ளோ ஆகு நம்ம என்ன ஒரு மந்தி வாங்குவோ சாப்டுவோ ஒரு மந்தியே கரெக் எல்லாருக்கு ஃபுல் டே கரெக்டா இருக்கு அன்லிமிடட் ரைஸ் தா
ஆ
கரெக்டா தா இருக்கு ஒரு மந்தி எட்நூற் ரூபா தொள்ளாய்ரூபா வரும் ஆயரபாய்க்குள்ள வரும்
இது நா பாத்து வெச்சிருக்கே அந்த அந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குல அங்க கொஞ்ச ரூம்லா செம்மையா இருக்கு ஆனா சூப்பரா இருந்துச்சு ம்
அதலா உங் அப்பா சொல்லு நானு எங்க அப்பாட்ட சொல்ற
ம் ஆனா எந்த மாரி பாக்கறது பீச்சி ரெசாட்டு
எந்த மாரினா ஃபேமிலியா போற மாதிரி
இல்ல ரூமு
ரூம் வன்டு மலை பிரதேசத்துலல்லா இது இருக்காதுல்ல ஸ்விமிங் பூல்லா இருக்காது கொஞ்ச வெளையாட்டு உள்ள கேம்ஸ் நல்லா இருக்கற மாரி
இருக்கு இருக்கு ஸ்விம்மிங் பூல்லா இருக்கு
ஆ
இருந்துச்சு நா பாத்து வெச்சிருக்கே நம்ம என்ன பண்லா முன்னாடி நம்ம எல்லாமே பிளான் பண்ணிலா அப்பற போய் அவங்ககிட்ட சொல்லிலா இவ்ளோதா இத்தா பட்ஜெட்டு் இவ்ளோ ஆகு அப்டின்ட்டு
ஆ சொல்லிலா அப்ப வந்துட்டு நாளைக்கு உக்காந்து ஃபுல் டிஸ்கஷன் பண்ணுவோ
ம் சேர் சேர்
இன்னைக்கு வேற என் தம்பிக்கு வேற படிக்க வெக்கணு அது வேற இருக்கு
உம் ஒ தம்பி என்ன படிச்சிட்டே வந்துருவா
ஆமா நம்ம இன்டே இப்ப தமிழ்மிட்லி போயி இங்கே சிப்ஸ் எல்லா வாங்கிட்டு
ம்
வீட்ல அது செய்யலா
அது இல்ல அப்போ இது நீ ஃபஸ்ட்டு உங்க அம்மா கிட்ட கேளு சாப்பற் எப்
ஆ ஆமா ஆமா ஆமா எப்டி எப்ப போறது கேட்டு உனக்கு மெசேஜ் அனுப்புற
ம் சேரி அனுப்பு
அப்டி இல்ல எங்க அம்மா இன்னைக்கு போ முடியாது எதாவது வேல இருக்கு அப்டிஎதா சொல்லு எங்கமன்னா சொன்னதுமே எல்லா சேதி எல்லா சொல்லாது
ஆ இல்லனா எங்க அம்மாட்ட சொல்லி நா கேக்க சொல்ற மா அவ்ங்க சொன்னாங்களே என்னன்னு கேளு அப்டிங்கற
ஆ கேளு கேளு நா ஃபஸ்ட்டு எங்கம்மாட்ட சொல்ற அதுக்கப்புறோ உனக்கு மெசேஜ் அனுப்புற அப்ப நீ உங்க அம்மாட்ட கால் பண்ண சொல்லு
ம் செர் செர் வேற போலா ம்
போலா எல்லாமே பண்லா அன்னைக்குமே வேண்டா வீட்ல அப்டியு அது வேண்டா அப்டி சொன்னாங்கன்னா
ஆ
இப்டி‌ பண்வா அ எல்லாமே சிப்ஸ் பண்லா எங்கிட்டே சும்மா வெளிய நடக்கலா
ம் ம் வாக்கிங் போறோ
அவ வாக்கிங் போறா சொல்ட்டு வாக்கிங் போலா அதெல்லா பண்லா சும்மாவே இருக்கு வேண்டா
உங்க பாட்டி இங்கதா இருந்தாங்களாம எங்க வீட்ல நேத்து
அப்பிடியா
ஆமா அவங்க வந்துட்டு என்ன புள்ளைங்கள இன்னு காணோ காணோட்டுறுந்த நம்ம வந்து உங்க அம்மாட்ட சொல்லிட்டோல்ல வந்தோனே அ எங்க அம்மாட்ட சொல்லாதனால அவங்க எங்க அம்மா வந்து எட்டு மணிக்கு என்னமோதா ஃபோன் பண்ணி கேட்ருக்கு கே உங்கம்மாக்கு அப் போ உங்க அம்மா சொல்லியிருக்காங்க புள்ளைங்க எப்பவு வன்ட்டாங்க உக்கான்ருக்காங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க இங்க அவங்க அம்மோட அம்மா இங்கதா இருந்தாங்களாமா
இரு ஒரு நிமிஷம் கூப்பட்ற
ஆ செர் செர்